வணக்கம் தோழி
தோழி எப்டி இருகிங்க நல்லாயிருகேன் தோழி நீ ங்க எப்டி இருக்கிக
நல்லா இருக்
செரி தோழி ஏதாலுமே நல்லாயிருகாங்க தோழி சாப்டிங்களா தோலி
தோழி உங்க வீட்டு கிட்ட பக்கதுல புள்ளங்க ஏதாவது இருக்கோ இருக்காங்களா
எல்ல தோழி யாரும எல்ல தோழி
ஐயோ
ட்டா தொழி அண்ணா போன் பாத்துட்டு இருக்கான் தெரியும் சங்க கேட்டு
அப்டியா தோழி செரி தோழி செரி தோழி
யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல
எனக்கு அகாவும் இங்க ம்மாவும் தாதோழியிருக்காக
ஓகே ஓகே க்க கல்யண ஆயூடிச்சஃதோலழி
ஆமா தோழி ஆமா ஆயிடுச்சு
ஓகே ஓகே கா ஓகே நேரரோ போம தலோ அ கிளைமேட் எல்லாம் எப்டி தோழி இருக்கு
இந்த வெயில் தான் தோழி திடீனு இருந்தாலு மழ பெய்து திடீனுயிருந்தாலு வெயில் அடிக்குது கிளைமேட்டை பத்தி எதுவும் சொல்றது இல்ல தோழி நீங்க உங்க உங்க கிளைமேட் எல்ல எப்டி இருக்கு அங்க
இங்க வந்து புல்லா வெயில் தா தோழி இங்க வந்து டேட் படுக்கறதுக்காக வேறு அடிக்க தோழி இங்க கொஞ்சம் கடுமையானவே க்கவே முடியாது தல சுத்தி விழுந்துருவாஆம்மா துழி ஆம்மா
இப்போ வெயில் அடிக்குதா தோழி
ஆமா தோழி இப்போ போரோ ஓ கிளாக் தா ஆச்சு தோழி இதான் கொஞ்சம் வெயில்
ஓ செரி தோழி செரி தோழி
தோழி அங்க எவ்ளோ மணியாச்சி
இங்க வந்து டைம் வந்து ஆறே முக்கால் அச்சு தோழி
ஓகே ஓகே தோழி
நீங்க அப்றாடா தோழி
ஆமா
செரி தோழி வேற இயற்கையை பத்திலா என்ன தோழி நினைக்க இருக்கிறீங்க
நேச்சர் வந்து எப்பவுமே பீஸ்புல்லா இருக்கும் தோழி எப்பவுமே மனசுக்கு ஒரு ரிலீப் கிடைக்கு நம்ம கொஞ்சம் நேச்சர் பத்தி இருக்கலாம் தோழி எனக்கு வந்து இந்த மாதிரி நேச்சரான பேஸ் நல்லா புடிக்கும் நாங்க ஊரு க்கு வந்தாலே இல்ல காளிகேசம் அந்த மாதிரி இடத்துக்கல்லாம் போவ தோழி வாட்டர்ஃபால்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரிலீபா இருக்கும் தோழி
சுப்பரா இருக்கும்ல தோழி
தண்ணியோட வாட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி அது ம்
செரி செரி செரி தோழி நீங்க உங்க ஊர்ல என்ன வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க
நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் போங்க எல்லா இடமுமே சூப்பரா இருக்கும் தோழி பொன்முடி போங்க தோழி நல்லா இருக்கும் பொன்முடியிலாம்
பொன்முடி வாட்டர் ஃபால்ஸ் இல்ல எல்லாம் நா நா தோழி
மா போட்டு கூப்பிடாதுங்க
இல்ல தோழி இல்ல தோழி தெரியாம வந்துருச்சு
ஆமா பரவால பரவால பொன்முடி வாட்டர்ஃபால்ஸ் தானா தேம்
நான் வாட்டர் பால்ஸ் தா கேட்டேன் தோழி
நா மூணாரெல்லா போங்க சூப்பரா இருக்கும்
ஊனர் வாட்டர்ஃபால்ஸா ஆ தோழி
தோழி நான் அப்படி சொல்ல வரல வாட்டர்ஃபால்ஸ்னு சொல்ல வர
நான் வாட்டர்ஃபால்ஸ் தா கேட்ட தோழி
குற்றாலம் போங்க திருப்பரப்பு போங்க
திருப்பரப்பு குற்றாளம் ஓகே தோழி ஓகே கண்டி
ஹில் ஸ்டேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க கண்டிப்பா தோழி கண்டிப்பா அங்கெல்லாம் போனா உங்க எல்லாரையுமே பாக்கலாம் குரங்கெல்லாம் நறையா பாக்கலாம்
ஓகே ஓகே தோழி யாரையுமே நம்ம அப்படி சொல்லி கிண்ணடல் அடி
இல்ல தோழி இல்ல தோழி கிண்டல் அப்படி கிடையாது தோழி அது நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்றது யாரையும் நம்ம அப்படி குறை எல்லாம் சொல்ல மாட் டோம்ல என்ன தோழி ஆ ஆ நீங்க என்ன நைஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க நல்ல இடமாட்டு
சொல்லுங்க தோழி பா ஆர்டர் பேசம் பாலி கேசம் சொல்லுவேன் ட்ரை பேஸ் அப்படிதான் எங்க வீட் டுல நான் சொல்லி சொல்லி சொல்றீங்க வீட தவிர்த்து வேற நைஸ் பிளேஸ் எதுவுமே கிடையாது
ஓ அப்படியா தோழி சேரி தோழி அவ்ளோ நைஸ் சூப்பரா இருக்குமா தோழி
ஆமா தோழி வீட்டுக்கு பேக்ல பீச் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து ஃபுல்லாவே வந்து சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் மேல வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ல வந்து சின்னதா ஒரு ப்ளே கிரௌண்ட் போல வச்சிருக்கோம் நறைய பிள்ளைய வந்து வந்து விளையாடு வாங்க நான் ப்ரீயாவே அளோ பண்ணுவேன் அ இப்போ கொஞ்சம் வெயில் சமயம் பண்ணலாம் அதனால வந் து சுச்சு ஃபுல்லா க்கள் வருவாங்க கொஞ்சம் வெளிய பீச்லே பொனம் இருக்கு இன்சார்ஜ் மைக்குரோ இருக்கு
ஓ அப்படியா தோழி ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தானே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும்
ஓ செரி தோழி செரி தோழி
உங்க வீடு எப்படி இருக்கும் தோழி
எங்க வீடு அப்டிலாம் கெடையாது தோழி எங்க வீட்டு நாங்க எங்கயா குளிக்க அப்படின்னா இந்த மாரி ஏரி ஆறு அங்கந்த குளம் அ அங்க மாரி போன தான் தோழி நல்லா இருக்கும் எங்க ஃபேமிலியா போவோம்
ஓகே ஓகே
ஸ்விம்மிங் பூல் அந்த மாரிலாம் கெடையாது அப்ராட் போல எல்லாம் இங்க இருக்காது தோழி
அப்ராடுன்னு என்ற தோழி நாங்க எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு சி கீழ தான் தோழி எடுத்துருக்கோம் முன்னாடி படிச்ச குறிப்பிட்ட அங்கேயே நாங்க வந்து ஸ்விமிங் ஃபூல் வச்சிருக்கோம் நம்முடைய அப்ராடல தான் ஸ்ம்மிங் ஃபூல் இருக்கும்னுல்ல எல்லா இடமும் வைக்கிறோம் தோழி நம்ம
கண்டிப்பா வைக்கலாம் தோழி அந்த அளவுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் எங்களுக்கு கிடையாது தோழி
நீங்க ஒர்க் பண்ணலயா தோழி
நான் வந்து காலேஜ் தான் தோழி படிச்சிட்டு இருக்கேன்
ஓக்கே ஓக்கே உங்க அக்கா என்ன பண்றாங்க
ஏன் அக்கா மேரேஜ் முடிஞ்சு சொன்னேல தோழி இப்போ
ஓக்கே ஓக்கே ஓச் ஓக்கே தோழி பாத்திரம் உல்ர சவுண்ட கேட்டு அதான் கேட்டேன்
ஆமா தோழி கொழந்த கிடக்குது வீட்டுல கொழந்தைங்க கிடந்தாலே இப்படி தான ஆமா தோழி ஒரு கொழந்த இருக்கு
செரி செரி தோழி செரி செரி கண்டிப்பா நீங்க வந்து அப்ராட் வந்தீங்கன்னா நீங்க வீடாந்து விசிட் பண்ணுங்க தோழி நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கும் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா வரம்
ஸ்நாப் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா தோழி நீங்க
ஆமா தோழி நீங்க யூஸ் பண்றீங்களா
இல்லங்க தோழி நானு யூஸ் பண்ணதுல அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நெனைக்க காலத்த தின்றதுல இருந்து தூக்கம் முழிக்கிறதுல இருந்து ராத்தி உறங்க போற வார அதுலதான் இருக்காங்க ஸ்நாப் அனுப்புறாங்க என்ன பண்றாங்க
ரொம்ப நல்லா இ இருக்கும் வசதியா இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வும் சொல்லறதுக்குதான் கேட்டே
ப்பா கண்டிப்பா தோழி
ஓக்கே தோழி செரி தோழிவேற என்ன என் லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தாங்க தோழி அட்வைஸ்
லைஃப் எப்பவுமே என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் என்னனா ஆஹ் உம் நெறைய பேருகிட்ட சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன்
என்னது தன் கையே தனக்குதவி தான் தோழி ஆனா வந்து உங்க கைவச்சுட்டு என்னால உதவி ஒன்னும் செய்ய முடியாது சோ வேற எதாச்சும் நல்ல அட்வைஸ் தான் கேக்குறேன் உங்ககிட்ட இது பழமொழி தோழி
நான் என்ன அட்வைஸ் தன் கையே தனக்கு உதவி பழமொழிதான் ஆனா அது அது உங்கள வாழ்க்க ஓட தத்துவம் தான் தோ தோழி நீங்க வந்து சம்பாரிச்சாதான் நீங்க சாப்ட முடியும் அடுத்தவுங்க சம்பாத்தியத்தில நம்ம சாப்ட முடியாதுல்ல தோழி நாளைக்கு அத பத்தி பேசதான செய்வாங்க மரியாதை அது நமக்கு அந்த எடத்துல தூழி இப்ப நீங்க வந்து நீங்க தான இந்த அப்ராட்ல அந்த வீடெல்லாம் வச்சு நீங்க தான இப்ப இருக்கீங்க உங்களபத்தி அப்ப நாலு பேர் பெருமையா பேசுவாங்க இது வேற யாரோ வெச் ச்சா அங்க நீங்க இருந்தீங்க ன்னா உங்கள பத்தி பெருமையா பேச மாட்டாங்க
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா
நீங்க வேலையெல்லாம் முடிச்சு இந்த எடம்லாம் வச்சு இருக்கீங்களா தோழி நீங்க வேலை எல்லாம் பாத் து இந்த எடம் வச்சிருக்கீங்களானு
என்ன இடம் ஆமா தோழி என்னுடைய அப்ராட் வீ டும் எங்க கெஸ்ட்ஹவுசும் என்னுடைய சாலரியில கட் னது தோழி
பெருமைதான தோழி உங்களுக்கு சொல்றதுக்கு
ஆமா தோழி கண்டிப்பா அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் தோழிங் இந்த வயசுலயே நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமனா இருக்கிறேங்கிறதுல்ல எங்க அம்மா அப்பாக்கும் பெருமை தோழி ரொம்பவே
இப்ப அது ஒரு பெருமையான விஷயம்
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா தோழி லயன்ல இருக்கீங்ளா
ஆமா தோழி வேற என்ன தோழி வேற என்ன விசேஷங்கள் உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து எங்க அண்ணனுக்கு வந்து வீட்ல தோழினால்ல எங்க அண்ணனுக்கு அடுத் அடுத்த வருஷம் மேரே அடுத்த மாசம் மேரேஜ் வச்சிருக்கேன் தோழி நான் தான் என்னுடைய ஏற்பாடுல வச்சிருக்கேன்
ஓ சந்தோஷம் தோழி ஏன் அண்ணன் ஏற்பாடுல வக்கேலயா
இல்லை தொழி சொன்ன அண்ணா ஃ பினான்சியலி வந்து நான்தான் கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறேன் அதனால நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல் நானே வச்சிருக்கேன் தோழி அப்ராட்லதான் தோழி இதுவும் இருக்கு சோ எல்லாமே அங்கதான் இருக் இருக்கு ஆனா ஊர்ல வந்து நாங்க வருவோம் தோழி ஆமா தோழியா யூ எஸ் லந்து பொண்ணு
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே
நாங்க வந்து வேலைக்காக போயிருந்தேன் தோழி அப்ப எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது அப்டியே வந்து ஓகே அப்டின்னு சொல்லி கேட்டுட்டோம் தோழி
அண்ணனுக்கு புடிக்கலயா அண்ணனுக்கு
புடிச்சியிருக்கு இருக்கு தோழி புடிச்சி எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் தோழி கண்டிப் பா உன்ன இன்வைட் பண்ணுவேன் தோழி நான் இங்க வந்து ஊர்ல வந்து வைப்பேன் தோழி கண்டிப்பா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அஹ உம்
ஓகே ஓகே உங்க பிளஸ்ஸிங்கும் உங்க ஃப்பிரைஸ்சூம் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை தோழி
கண்டிப்பா
இந்த பல்வலிக்கு நீங்க ஏதாச்சும் மருந்து சொல்லுவீங்களா தோழி
கீ மருந்து எதுவும் கை மருந்து எதுவும் கிடையாதுல்ல தோழி எங்கேயுமே க
எங்க சூத்த பல்லா இருந்துச்சுன்னா எங்க வீட்ல எல்லாமே நாங்க வந்து அந்த கிராம்ப பொடிச்சு வந்து வப்போம் தோழி ஆனா இப்ப வந்து என இல்ல தோழி நா சொல்லிருக் இல்ல தோழி உங்ககிட்ட புது பல்லு முளைக்குது ஷோ அதுக்கு இடம் இல்லாம ஒரு மாரி வலிக்குதுன்னு இப்போ நா போன் பேசி பேசி ஏய் ஏழுமணி ஆயிருச்சு தோழி இதுக்கப்புற எங்க வீட்ல நான் ஹாஸ்பிடல் கூட்டு போனும் சொன்னா செர்ப்
ஹ அப்டியா தோழி ஐயோ ரொம்ப கஷ்டம் தோழி பல்வழி வந்தாலே ரொம்ப கஷ்டம்தான்
ஆமா தோழி பேசி பேசி தலை வரைக்கும் வழி தோழுது இதோட நாங்க போய் உறங்கணும் தோழி
ஓகே தோழி ஓ ஓகே தோழி
சேரி தோழி மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்
மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தோழி வணக்கம்
நன்றி வணக்கம்